தோழி
வணக்கம் தோழி நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
ஆ தெளிவா கேக்குது தோழி நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
செரிங் தோழி இப்ப என்ன தலைப்பு அப்டின் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு வந்து நம்ம நெறைய வெளாட்டு வந்து வெளாண்டுருப்போ நெறைய டி வி சேனல்லா வந்து பாத்திருப்போ இல்லைங்ளா அ அந்த மாத்ரி நீங்க எந்தெந்த டி வி சேனல் பாத் த்ததுண்டு அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்க தோழி அத பத்தி கேட்போ
கண்டிப்பா இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கனா நா வந்து இந்த கார் டூன்சேனல் பாத்திருக்கே நானு அதுவு வந்துட்டு அந்த அ டாம் அண் ஜெர்ரின் சொல்லுவாங்க இல்லையா அதுதா எனக்கு ரொம்ப புடிக்கு அது வந்துட்டு இப்ப பாக்க சொன்னா கூட நானு நெறையவே பாப் இப்ப அது எனக்கு ரொம்ப புடிச்ச கார்ட்டூன்னு சொல்லலா ஆனா வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது வந்துட்டு ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்றோ வந்துட்டு நா ஒரு டூ தேட்டிக்கு அந்த டைமுகெல்லா வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவே அப்போ வந்துட்டு எங்க அம்மா வீட்ல வந்து இந்த சீரியல் பாத்துட்ருப்பாங்க இத நா சொல்றது வந்து ஒரு டுவெண்டி பை இயர்ஸ் முன்னாடி அவரு சீரியல் பாத்துட்ருப் பாங்க அந்த டைமக்கு அத பாக்கு போது சேரின் சொல்ட்டு நாங்களு கூட உக்காந்து பாப்போ அது வந்து பாக்கும்போது அது வந்து ரொம்போ நல்லாருக்கு அப்டியே ஒரு டூ தேட்டிக்கு ஆரம்பிச்ச ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர்னு ஒ ரு ரெண்டு மூணு நாடகோ பாப்பாங்க அந்த சீரியல் வந்துட்டு இன்னமு கூட இப்போ வந்துட்டு் நெனைச்சா வந்து கொஞ்சோ சிரிப்பாதா இருக்கு ஓ நம்ம சீரியல்ல்லா பா்த்திருக்கோ போல இருக் கே அப்டீனு அந்த மாத்ரி வந்து அந்த சீரியலு அதெல்லா ரொம்போ புடிக்கு அதெல்லா வந்து பா த்துருக்கோ அது வந் து அந்த மாரி சீரியல் பாத்திருக்கோ அதுக்கப்றம் கார்ட்டூன்னா வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுல இந்த அந்த அ டாம் அண் ஜெரி அதெல்லா இப்ப பாக்கணுனானு அத வந்து அதயே வந்துட்டு அனிமேட் பண்ண மாத்ரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டல்லா இப்ப வந்துருச்சு ஆனா வந்துட்டு அப்போ நாங்க பாத்தம்போது எனக்கு ரொம்ப புடிச்சது அப்டின் சொல்லா இப்ப வரதெல்லா கொஞ்சோ வேற மாத்ரி இருக்கு அப்டின் சொன்னா அதுக்கப்றோ ஸ்கூப்பிடோன் சொல்லிட்டு ஒரு அ ஒரு கார்ட்டூன் இருக்கு அது ரொம்ப புடிக்கும் அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்ன்னா இந்த படங்கள்ல்லா எனக்கு ரொம்போ புடிக்கு இந்த மாரி நெறைய அந்த கொரி ல்லா வெச்சு அந்த படம் அந்த கிங்காங்ன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்றோ அ அதுக்கப்றம் பாத் தீங்ன்னா ஜுராசிக் பார்க்கன் சொல்லிட்டு ஒரு படம் இதெல்லா வந்துட்டு எனக்கு ரொம்போ புடிச்சிது அப்போ வந்துட்டு அந்த ஒரு அனிமேஷன் இது இது வந்து அ என்ன சொல்றது அது வந்து ரியல்லா இல்ல அப்டின்றதெல்லா நமக்கு தெரியாது இல்லையா சின்ன வயசில அத வந்து பாக்கும்போது ரொம்ப ரியலா இருக் கு அய்யோ இந்த மாரிலா இருக் கே அப்டின் சொல்ட்டு அதுலயே நெறையா பார்டெல்லா அதுக்கப்றோ நெறைய ஆ நெறைய வந்துருச்சு பட் இருந்தாலு சின்ன வயசுல அத பா பாக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அய்யோ சூப் பரா இருக்கே இவ்ளோ பெரிய அனிமல்லா டைனோசர்ன்ற அனிமல்லா வந்துட்டு அப்போ அந்த காலத்துல இருந்ததா அப்டின் சொல்லி ட்டு பாக்கற்த்துக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்ப வந்துட்டு நம்ம பெரியவங்க ஆனதுக்கப்றோ நமக்கு இது புரியிது இது வந்துட்டு சும்மா வந்து ட்டே ஒரு அ ஒரு அனிமேஷன் மாரி கிரியேட் பண்ணி நமக்கு காட்றாங்க அப்டின்ற மாரி ஒரு தோணுது பட் அப்பல்லா வந்துட்டு நமக்கு ரொம்ப எக்சைட்டடா இரு க்கோ இவ்ளோ பெரிய அனிமல் இருக்கு இப்டில்லா வந்துட்டு மனுஷங்கள எல்லா அழிச்சிருக்கு அப்டின்ற மாரிலா நமக்கு தோணும் சோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின் சொல்ட்டு சொல்லாம் தோழி உங்களுக்கு அந்த மாத்ரி எது பிடிச்ச ஒரு படங்கள் ஆ சீரியல்லா பாத்துருக்கீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி எனக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த மாரி பிடிச்ச படங்கள் அ வந்து பாத்தீங்கன்னா சில வகையான சேனல்கள் வந்து இருக்கும் பொம்ம சேனல்கள் இப்போ வந்து ஜெட்டக்ஸ் இருக்கும் சுட்டி டி வி இருக்கும் அதுக்கப்பறோ வந்து போகோ இருக்கும் இப்பல்லா வந்து இது இருக்கான்னு தெரியல கார்ட்டூன் நெட்ஒர்க் இருக்கும் கார்டூன் நெட்வர்க் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில்லதா வந்து ஷட் அவுன் பண்ணாங்க ஒரு இருபது ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப வந்து ஷட்டவுன் பண்ணும்போது ஆமா ஷூட்டவுன் பண்ணம் போது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சங்கட்டமா இருந்தது என்னடா இது நமக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசுல காலத்துல நம்ப அதே தா வேலன்னு உக்கந்து பாத்துட்டு இருப்போ அப்படிப்பட்ட ஒரு சேனல் வந்து இப்ப இல்ல அப்படிங்கம் போது நம்மளாள ஏத்துக்க முடியாது ஆனா வந்து அதுல நாங்க பாத்த ஒரு டாமஞ்சேரி ஆகட்டும் கார்டூன் நெட்வர்க்ல வந்து ஒரு இது மாரி போடுவாங்க எப்டி எப்டின்னா ஒரு எப்டி ஒரு வெளாட்டு மைதானம் மாரி ஒண்ணு இருக்கும் அதுல சில ஆக்டிவிட்டிஸ் எல்லா பண்ணுவாங்க அதுல வந்து எல்லாரும் உழுவாங்க அதெல்லா பாத்தா எங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் அந்த மாதிரி அதுக்கப் ப்றோ நறையா கிருஷ்ணரோட இதெல்லாம் போடுவாங்க அதுக்கப்றோ சோட்டா பீம் அது இதுன்னு நறைய வரும் அது எல்லாமே வந்து இப்ப நாங்க மிஸ் பண்றோ நறைய சேனல்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காணோ இதுல வந்து சுட்டி டீ வி வந்து இன்னும் இருக்கு சுட்டி டிவி ல அந்த டைம்ல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கருங்கல்லா வந்துட்டு எல்லா சின்ன வயசு ஆங்கருங்க அந்த மாரிதா இருப்பாங்க அவங்கள பாக்கும்போதே எங்களுக்கு யோ இவ்வளோ பெரிய அண்ணாவ அக்காவா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாப்போ அந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ம் ஆ ச்ச அதெல்லா ஒரு நல்ல டைமு இப்ப எல்லா அப்படி யாரு இருக்கா அப்படிங்கிற மாரிதா ட்டு இருக்கு தோழி நா வந்துட்டு அந்த சமயத்துல நம்ப வந்து வெளாண்டதாகட்டு இல்ல அப்ப அ நம்ப டிவி பார்த்ததாகட்டு அது எல்லாமே வந்துட்டு இப்போ நமக்கு சூழ்நெல எல்லாமே வந்து மாறுது அப்ப இருக்குற மாரி நம்ம யாருமே இப்ப ஃப்ரீயா இல்ல இல்லைங்ளா
கண்டிப்பா ம் இப்ப வந்து பாத்திங்கன்னா கார்ட்டூனுமே கூட ரொம்ப டிஃப்ரண்ட்டா வர ஆரம்ச்சிச் ரொம்ப மெச்சூடாருக்கு நம்ம சின்ன கொழந்தையா பாத்த மாத்ரி ஒரு கார்ட்டுனோ அந்த மாரி விஷ்யங்கள் வந்துட்டு இப்ப இல்ல அப்டின் சொல்லி ஏன்னா நமக்கு தெரியுது இதுலதா பண்றாங்க இந்த மாத்ரி வந்துட்டு அது ஒரு ஏர்லி இது கெடையாது அப்டின்ற மாத்ரி அதனால பசங்களு வந்துட்டு இந்த நறய சமூக வலைதளங்கள் வந்ததக் அப்றோ வந்து யாரு வந்துட்டு அந்த மாரி ஆ ஒரு கார்ட்டூனோ அந்த மாரி விஷ்யங்கள் யாரும் பாக்றதில்ல ரொம்ப சின்னப் கொழந்தைங்க பாக்குறாங்க கொஞ்சப் பெரிய பசங்கல்லா வந்துட்டு அவங்ளுக்கு அத விட வந்துட்டு நெறிய வீடியோஸ் நெறிய இப்ப போட்றாங்கல்லயா நெறயப் பேரு அந்த யூட்யூப் சேனல் மாரி வெச்சு அதுல வந்துட்டு நெறிய வீடியோஸ் போட்றதுனால அத விரும்பிப் பா குறாங்க அப்டின் நெனைக்குற இந்த கார்ட்டூன் அந்த விஷ் எங்களல்லா கொஞ்சோ நிறைய மறந்துட்டு வராங்க அப்டின்னு தோணுது தோழி எனக்கு
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னிங்க தோழி ஏன்னா இப்பவும் வந்து காலமாற்றத்துனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு மாறிட்டே வருது இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்துல வந்து இப்பம வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பொம்ம படந்தா அவங்களு பாக்க குறாங்க ஆனா அது பொம்ம மாறியே இல்ல அனிமேஷன்னனு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது அது வந்து பா பாத்தீங்கன்னா அது அத அந்த அனிமேஷனோ அனிமியோ அதோட இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண சின்ன கொழந்தைங்க மட்டு இல்லாம அது ஒரு இளம் வயதுல ஒரு வேலை பாக் க்காம சும்மா வீட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாரி இளைஞர்களும் வந்துட்டு அந்த பொம்ம படோ வந்து ஈர்த்து வச்சுருக்கு சின்ன கொழந்தைங்க படோ அப்டிங்போது சின்ன கொழந்தைகளுக்கான பொம்மப் படமா மட்டுந்தா இருக்கு ஆன இப்ப வர்ற இந்த அனிமேஷ் மூவி அனிமி வந்து ஆகட்டும் அது வந்து பாத்திங்கன்னா ஒரு இருவத்தஞ்சு இருவத்தாரு வயசுல இருக்குற கூடிய காலேஜ் படிக்க கூடிய ஆண் மகன்களாகட்டும் இல்ல வேலக்கி போகாம வீட்ல சும்மாருக்குறவுங்க ஆண் மகனாலாகட்டும் அவுங்க எல்லாத்துக்குமே அவங்க வாழ்க்கையோட ஒன்றி போகுற மாறி வந்து வடிவமச்சு கொண்டு வர்றனால அவுங்க வா அவங்களுமே வந்து விரும்பி பாக்குறாங்க அப்ப இது கொ இதோட டார்கெட் ஆடியன்ஸ்ஸுன்னு வந்து பாத்திங்கன்னா கொழந்தைகள் மட்டும் கெடையாது பெரியவர்களும் அப்டிங்கிற மாறிதா இருக்கு ஆனா இதே வந்து இப்ப ஒரு வேலைக்கு போறவுங்க குடும்பத்த பாக்குறவுங்க அப்டிங்கிறவுங்க வந் தி இதுல வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப உண்மதா ஏன்னா வந்துட்டு இப்ப பாத்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ ஒரு சமூக வலைத்தளங்கள் மூலியமா வந்துட்டு சம்பாதிக்குற மாதிரி யோசிக்க ஆரம்பிச் சுட்டாங்க ஏன்னா வந்துட்டு அது மூலியமாவே வன் நம்ம ஒரு ஆ ஒரு சும்மா ஒக்காந்து ஒரு கேம்ஸ் ஆட்றது ஒரு கேம்ஸ் ஆட்றத வந்து அத ஒரு வீடியோப் புடிச்சு வந்து அப்டியே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாறிப் போட்டு அத வீடியோ புடிச்சு அத வந்துட்டு நம்ம சமூக வலைத் தலங்கல்ல போட்றத அதையே விரும்பி இந்த காலத்து பசங்கல்லா வந்துட்டு ஒரு அ பத்து வயதுக்கு மேல இருக்குற பசங்கல்லா ஒக்காந்து வீடியோப் பாக்கறது வந்துட்டு ஒரு அம் ஒரு கார்ட்டூன்க்கு பதுலா இத பாக்குறாங்க அதுல ஒரு ம அவுங்களுக்கு ஒரு சந்தோஷம் கெடைக்கிது அப்டின் நெனைக்கிறே அதுனால வந்துட்டு நெறையாப் பேரு வந்துட்டு அதுல சம்பாதிக்கவு செய்றாங்க சின்ன வய்ஸ்லேயே அப்டின் நெனைக்கிறே நானு அத வந்து ஒரு வீடியோவா ஒக்காந்து இப்ப கார்ட்டூன்க்கு ல்லா அந்த வீடியோவ வந்துட்டு ஒரு கேம்ஸ் விளையாட்ற ஒரு வீடியோ வந்து ஒக்காந்து பாக்குறது அந்த மாறி நெறைய விஷ்யங்கள் போய்ட்ருக்கு அப்டின் நெனைக்குறே அதுவு வந்து சேரி ஓக்கே நம்ம வந்து டி அதுல வந்து ஆ கார்ட்டூனுக்கு பதுலா இத பாக்லே ஏன்னா என்னோட பைய்யனே பாத்திங்கன்னா ஒரு சின்ன வய்சு ஒரு ஆறு ஏழு வய்சு ஒரு அஞ்சு வய்சு அந்த டைம்லெல்லா வந்துட்டு நம்ம கார்ட் டூன் அதையே தா பாத்துட்ருப்போ ஏன்னா டிவில வந்துட்டு அந்த கார் டூன் தா வரு அதையேதா பாப்பாங்க அதுவு வந்துட்டு எங்குள்கோ ஒக்காந்து பாக்குற மாதிரி ரொம்ப நல்லாருக்கு நெறையா விஷ்யங்கள் அந்த மாறி பெப்பாப் பிக்குன்னுன்னு இருந்துச்சு அதுக் ஆம் அது மாஷா அந்த பேருன் சொல்வாங்க அந்த ஒரு கார்ட்டூனா இருக்கட்டும் அதெல்லா இன்னமும் கூட வருது பட் இப் இப்போ வந்துட்டு கொ கொஞ்ச பசங்க வந்துட்டு பெரிசா ஆக ஆக அதல்லா விரும்பாம ஒரு வீடியோ மாரி பாக்குறது ஏன்னா வந்துட்டு நம்ம இப்ப டிவியும் வந்து யாரையும் ஆ நெறைய பேர் வந்து டிவிய உக்காந்து பாத்துட்ருக்கறதுல்ல சமூக வலைதளங்களே நம்ம நார்மல் அந்த ஸ்மார்ட் டிவின் சொல்றாங்களா அதுலியே வர ஆரம்பிச்சிருச்சு சோ என்ன பண்றாங்கன்னா அதுலையே வந்து எல்லாத்தியு பாக்கலா அப்டின்ற மாரி வீடியோஸா பா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவு வந்துட்டு அவுங்களுக்கு ஒரு என்டர்டெய்ன்மெண்ட் டா இருக்கு நல்லாருக்கு அப்டின்ற மாரி அதுயே பாத்துட்டு உக்காந்துட்டு அ சேரி அந்த கேம்ம நம்மளு வெளயாட்லான் சொல்லிட்டு அந்த கேம் வந்துட்டு வெளையாட்றது அந்த மாரி விஷயங்கள் நெடையா நடக்குது அப்டி நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க அது ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு காலநிலை வந்து பசங்களாகட்டும் பெண்களாகட் டும் அவுங்க வந்து ஒவ்வொரு காலநிலை வந்து இது பண்ணும் போது அதுக்கேத்த மாதிரி அவங்களே வந்து மாறிக்கிறாங்க இப்ப வந்து நம்பள்தேது சின்ன பருவத்துல வந்து பாத்திங்கன்னா டோரா புஜ்ஜி வந்து பாப்போம் அ அதுக்கப்றோ போக போக வந்து பாத்திங்கன்னா ஆ இப்ப சொல்லணு அப்டின்னா சின்ன கொழந்தைங்கல்லா வந்துட்டு நம்ப இருந்த டைம்ல வந்து டிவியே வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு சுஷ்ஷுவேஷன் தா யாராது வீட்லதாருக்கோ அதையும் மீறி இந்த மாறி சேனல்கள் எல்லாம் பல வகையான சேனல்ல்லாம் கெடயாது அப்புல்லா டீவிடி ப்ளேயர்ன் ஒண்ணுருக்கும் அதுல வந்து சீடி வாய்ன்ட்டு வந்து போட்டோ அப்டின்னா வரான் வரான் பூச்சான்டினு ஒரு பாட்டுருக்கு அந்த பாட்டுக்கு வந்து எங்க எங்க காலத்துல வந்து இல்லாத ஃபேனே கெடையாது அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து இப்ப கூட நா வந்து கேக்குற அந்த அளவுக்கு வந்து இது அது மட்டு இல்லாம என் கணவர்கிட் ட்டயே இந்த பாட்டு நீங்க கேட்ருக்கீங்களா கேட்டிருக்கீங்களான் டார்ச்சர் பண்ணுவ இப்போ வரிக்குமே அந்த விஷயங்களெல்லா நமக்கு ஞாபகருக்கு ஆனா எங்களோட அண்ணியோட கொழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வயிசுதா ஆகுது அந்த கொழந்தை வந்து பாத்தீங்கன்னாப் இப்பவே வந்து போன் எடுத்து அது யூடியூப்ல போய் ஏதோ ஒரு பண்டி டன் டினு ஏதோ ஒண்ணு பாக்குது அது வந்து பாத்தீங்னா ஒன்னு இல்ல ஒரு பொம்மி
ம் சொல்லுங்க தோழி ஹலோ
இல்ல நீங்க தொடருங்க தோழி நீங்க தொடருங் நீங்க சொல்லுங்க தோழி நீங்க சொல்லுங்க ஏனா அதுல வந்து பாத்திங்கன்னா ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சின்ன பொம்மைகள்ருக்கு பாத்தீங்களா பார்பிகள் மாரி அந்த பொம்மய வந்து
ஆமா
பாத்து அந்த பொம்மைய வந்து அவங்க ஒக்கார வச்சு அது ஒரு கதயா உருவாக்கி அதுக்குன்னு ஒரு ஸ்விம்மிங் பூல் இது பண்ணி அது அந்த கொழந்த டெய்லியு வந்து சர்ச் பண்ணி பாக்குது நம்பளே வந்து இந்தா நீ ஏதாது பாருன் மொபைல் குடுத்தாலுமே வந்துட்டு அதுல வந்துட்டு என்ன பண்ணுது அப்டின்னா அந்த பண்ட்டி
நேரமு ஆயிடுச்சி தோழி உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி
நன்றி